ஹலோ
ஹலோ சிஸ்டர்
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
மூணு நாளா ட்ரை பண்றோமா பேசுறதுக்கு இன்னக்கு தா டைம் கெடச்சிருக்கு
ஆமா ஆமா யோ நீங்களு தா அதுவா
ஆ நான் தா அது
ஓ ஓகே ஓகே
மேரீடா அன்மேரீடா சிஸ்டர்
அன்மேரீட் தா
செரி செ செ செ நா மரீடு ரெண்டு பசங்க இருக்காங்க
ஓ செரி ஓகே ஓகே
ஒர்க் பேயிட்டுருக்கீங்களா வீட்ல ஸ்டடீஸ்ல இருக்கீங்களா
வீட்ல ஸ்டடீஸ்ல தா இருக்க
ஓகே ஓகே வீட்ல ஃபேமில எல்லாரு நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க அங்க எல்லா நல்லா இருக்காங்களா
ம் நல்லா இருக்காங்க டா இன்னக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன
சன் அ மட்டன் கொழம்பு
நீங்க பிரிப்பர் பண்ணீங்களா அம்மா பிரிப்ப
அம்மாதா அம்மாதா பண்றாங்க
சமையல் ஆனா கத்துக்கலையா
இல்ல இனிமேல் தா கத்துக்கணு இப்ப டூ வீக்ஸ் தா நா வீட்டல இருக்க இனி மேல் தா ஸ்டார்ட் பண்ணனு
என்ன முடிச்சிருக்கீங்கடா
எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்க
ஜாபுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்களா இல்ல சும்மா ப்ரைவேட்டா
சும்மா பிரைவேட் தா
குரூப் ஃபோர் குரூப் டூவெல்லா படிக்கலாமேடா
அது வீட்ல வேண்டான்டாங்க வீட்ல டிஷ் நாக்கி
ஓகேடா அப்ரோ கூடா பெறந்தவங்க
ஆ இருக்காங்க அங்க என்ன ஸ்பெஷல் சமையல் பண்ணிட்டீங்ளா ஓ மட்டன் கொழும்பா
ஆ நான் அம்மா வீட்டுக்கு வந்துருக்கே ஆ நானு ஓசில சாப்பாட வந்தாச்சி
உம் உம் ஹலோ
ஆ சொல்லுடா கேக்குதுங்ளா
ஆ சண்டே வெளியே போவீங்ளா ஈவினிங்லா
ஆ இல்லடா நாங்க ஹஸ்பண்ட் வெளி ஊர்ல வேல பாக்குறாங்க
ம்
அவர் வந்தா மட்டுதா போறது
ஓ அப்டியா சும்மா கடைக்கு அங்கெல்லா போவீங்ளா மாலு அந்த மாரி
நா தானே எல்லாமே போனோ வீட்ல எல்லாமே நா தா வாங்கனு அவரு இல்லேல
உம் உம்
பசங்கள வச்சிட்டு எங்க பேசுறது அமைதியா இருக்க மாற்றானுங்க
ஆமா ஆமா
விட்டு தா வந்த பின்னாடியே வரானுங்க
அ அ ம் அவங்களுக்காலா ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல்லா ரெடி பண்ணி குடுப்பீங்ளா
அப்டிலா இல்டா கடையில வாங்கி குடுக்குறத வீட்ல செஞ்சு குடுக்குறதல்லா இல்ல
ம் ம் அப்டியா
ல்லா ஒரு டூ செகண்ட்ஸ் கழிச்சி கூப்புறண்டா
ஆ ஓகே ஓகே
சேரி